சொல்லுங்க சார் எப்டி இருக் நீங்க
நல்லா இருக்க மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே
ம் என்ன அன்னிக்கு சாப்பாடு சமைச்சிங்க
சாப்பாடு சமச்சாச்சு சாப் சாப்டாச்சு செருச்சாச்சு
சாப்டாச்சா
ஆமா நா காலைல சாப் புல்லையா அதனால பசிச்சுச்சுன்னு சோறு போட்டு சாப்ட்டு முடிச்சுட்டுதா உக்காந்த
சேர் சேரி என்ன சமச்ச இன்னிக்கு
இன்னிக்கு காலி பிளவர் சூப்பு உருளக்கெழங்கு வருவள் முட்டை கத்திரி ஆமா சார்
ம் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு இங்க எல்லா
ஆமா இங்க நாங்க ஒரு புது கட புடுச்சு வெச்சுருக்கோ அங்க ஃப்ரெஷ்ஷா கெடைக்குது எல்லாமே
சேரி ஃப்ரெஷ்ஷா கெடச்சா சேரி ஏன்னா காளி பிளவர் எல்லன்னா பூச்சி இருக்குன்னு வாங்கே
ம் நல்லாதா இருந்துச்சு கால்ல வாங்கிட்டு வந்து நல்லஸ்
ஆ
பூச்சி இல்லாம வேக வெச்சுருவீலோ
என்னது
பூச்சின்னா எல்லா மேல இருக்குற எடுக்குற மாரிந்தா புழு மாரிதான வேக வெச்சுட்டு சுடுதண்ணில
ஆமா சுடு தண்ணீல உப்பு மஞ்சள்த்தூள் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறோ எடுத்து சமச்சோ ன்னா புழுவெல்லா செத் துவே
பரவால்ல அ
ம்
சேரி சேரி புள்ளைங்கனா ஸ்கூல்லுக்கு போயிருச்சுகளா
ஆம் பெரியவ ஸ்கூல் போயிட்டா சின்னவ அப்பதா தூங்க வெச்சே தூங்கிட்ருக்கா அவ எந்திரிச்சொனவே எல்லா இருக்கு அது முன்னாடி எல்லா வேலையு முடுச்சுர்லான் அப்போ ஃபாதர்
அங்க வெயில்லா எப்டி இருக்கு இங்க வெயில் மண்டைய பொழந்து தட்டுது இங்க ஒன்னு கால்ல ஏஞ்சு வெளியப் போ முடியில எட்டு மணி ஏழு மணிக்கே வெயில் வந்து பாடா படுத்துது போட்டுங்க வெயில் இல்லாம இருக்கிலா இல்ல வெயிலு மழ எதுன்னா பெய்தா இங்க மழையு இல்ல ஒண்ணுத்தையுங் காணோ
மழையு இல்ல வெயிலு இல்ல டாப்பி துக் குள்ளயே இருக் இத்தன் நாளா எனக்கு தெரியாது வெளியில போயிட்டு வறவங்களுக்குதா தெரியுமே
அப்போ உங்க ஹஸ்பண்ட்ட கேக்க வேண்டியத உங்கள்ட்ட கேட்டேனோ
ஓ அவுங்க கிட்ட வேணா ஃபோன குடுக்குவா பேசுறீங்களா
அவர் எப்டி வீட்ல இருப்பாரு வேலைக்கு போயிருப்பாருல இந்நேரோ
அவுங்கல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்
ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்கலா
ஆஹ்
அப்புறம் அவுருக்கு மட்டும் இப்படி வெயில பத்தி தெரியும் அவுரும் வெளியில வீட்டுல வெளியேதானே இரு இருப்பாரு அவருக்கு தெரியாதுல்ல
நான் வேலையில வேலைய வாங்குவேன்ல அனுப்புவேன்ல இந்த வேலை பாார்க்க சொல்லி அந்த வேலை பார்க்க சொல்லி
ஓ அப்படி
அப்படி
ஆஹ்
எல்லாம் ஷேர்ரிங்கா வேலை பார்த்தாதானே குடும்பம் ஓடும்
உம் பாவங்க ஆம்பளையா பொறந்தாலே பாவம் தான் போட்டு பாடா படுத்துவிக
நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்களா அந்த ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்கள
ஆஹ் என்ன ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் அஹ் சிகிச்சைன்னு ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா அதுல அப்பாயின்மெண்ட் ஹாஸ்பிடல் போய் புக் பண்றில்ல அத வந்து ஆன்லைன்லயே இப்ப ஆ ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட் மாதிரி ஆன்லைன்லே உட்காந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் வீட்ல இருந்தே புக் பண்ணிட்டு பத்து ரூபா சர்வீஸ் சார்ஜ் மாதிரி பத்து ரூபா வாங்குவான் வச்சிட்டு நீங்க பத்து ரூபாய்க்புக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அங்க போயிட்டு நீங்க ஹாஸ்பிடல போயிட்டு செக் புக் பண்ணிட்டு டோக்கன வாங்கிக்கலாம் அவ்வளோ தான் இத நாங்க நெட்ல ஆன்லைன்ல ஒரு ஆப் மாதிரி வச்சு பண்றோம்
ஓ சூப்பர் சூப்பர் வேற எதுவும் சைடு பிசினசு அதுவும் பண்ண இருக்கிங்களா
சைடு பிசினஸ் எதுவும் இல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சதுனா பண்ணலாம்னு இருக்கோம்
ம்ம்
ப்ரஜெக்ட் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனில ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லுங்க
சேரி சேரி சேரி சொல்ரேன்
கேட்டு வந்துச்சுன்னா கூட சொல்லுங்க சைடு பிசினஸ் பண்ணலாம்
நீங்களாம் ஏதாவது பிசினஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு எங்களுக்குலாம் வேலை போட்டு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்
கமிஷன் அமிஷன் கூட வாங்கிக்கங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல
கமிஷன் வாங்
நா நா கமிசனுக்கு ‌வி த்தீனா டக்குன் நா எடுத்துப்போ கமிசன் கூட
ஓகே ஓகே ப்ராஜெக்ட தானே புடிக்கணு புடிச்சுட்டா போச்சு
ஆ குடுத்தீனா நல்லாருக்கு
ஏ கைவச ஒரு அம்பது ப்ராஜெக்ட் இருக்கு நீங்க சொன்னீங்கனா டக்கு டக்குன்னு எல்லாத்தையு முடுச்சு வச்சுவே
அம்பது ப்ராஜெட்டா
ம்
பரவால்லயேங்க ம்
நா சொன்னா எல்லாரு ஓகே சொல்லிருவாங்க ஆ பர்சன்டேஜ் குடுப்பீங்க என்ன எதுன் டீடெய்ல்ஸ் சொல்லு
ஒரு ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜு வாய்கங்க
ஃபை பர்சன்டேஜா அதெல்லா எம்மாத்ரொ சார்
ஏங்க வாய்ங்கங்க
சேரி
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாங்கிங்க ஸ்டார்டிங் வாங்கிங்க அதுக்கப் அப்பறம் போக போக வாங்கிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல
செரி ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட்டு புடுச்சு வுர்றே
ம்
அதுக்கு ஃபஸ்ட்டு கமிஷன்லா பேசுங்க ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க அதுக்கப்புறோ இன்மே சேலல்லா நா வந்து ஆ கனெக்ட் பண்ணிவுட்றே
ஆ அஞ்சு ப்ராஜெக்ட்டு புடுச்சுவுடுங்க ஆ பாத்து பண்ணி வுட்டிக்கன்னா உங்களுக்கு யூ ஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு
பண்ணிட்லா சார்
ம் மதிய சாப்பாடுனா முடுச்சிட்டியலா இல்ல இனிமேதா சாப்புட போறியலா
ய சாப்பாடுதா முடுச்ட்டேனு அப்பவே சொன்னேல சார் கால்ல நா சாப்புல்ல அதுனால சாப்டேனு
ஓ ஏ கால்ல சாப்புல்ல ஸ்கூலுக்கு பசங்க கெளபுறனால சாப்புல்லையா
ஆமா பசங்கள ஸ்கூலுக்கு கெளப்பிட்டு இருந்தே அதனால சாப் பட் எனக் டைமே இல்ல கொஞ்சோ பிஸியாவே இருந்துச்சு இப்பதா சின்ன பையன் தூங்னானா செரி இப்பதா டைம் கெடைக்குதுன்னு சொல்லிட்டு சாப்ட
உழைக்கும் வர்க்கங்களாக்கிய கால்லருந்து அப்டியே சுறுசுறுப்பா வேல பாத்து ஒழச்சி
இல்லத்தரசிகள் எல்லாருமே உழைக்கும் வர்க்கம் தா சார்
ம் உங்க ஹஸ்பண்டு ஒர்க் பண்ணுவாம நீங்கெல்லா உங்க ஹஸ்பண்டு ஒர்க் இங்க தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் த ஆனா அவுங்ளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹெவி ஹோம் கரெக்டா
கரெக்ட்டு சார் பேசுறதெல்லா கரெக்டா பேசு செரிங்க சார் ஆனா வந்து உங்க வீட்ல நீங்க எப்டின்னு தெரிலிங்
எங்க வீட்ல கேட்டீங்கனா எங்கள கழவி தா ஊத்துவாங்கே யாரு வீட்லயுமே நல்ல அவ்வோவ்வோ வீட்ல அவ்வோவ்வோ எல்ல கலுவி தா ஊத்வாங்கே இப்ப உங்க வீட்டுக்கார பத்தி கேட்டா நீ என்ன சொல்லுவிய
வல்லவரு வல்லவரு நல்லவரு நாளும் தெரிஞ்சவரு அப்டின்
ஆ அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லங்க சும்மா ஒரு பேச்சிக்குனா சொல்லுவீக சாருதா நல்லாவரு வல்லாவருனு நேத்து நீங்க சொன்னீங்க
சார் நீங்ளே இப்டி சொன்னா அப்பற என்ன சார் பண்றது சொல்லுங்க சார் அப்டியே மெய் சிலிர்க்குற மாரி ஏதாது பண்ணணு சார் அச்சீவ் பண்ணுங்க மெய் த்துல இருக்கற மாரி அப்ப தா சார் சொல்ல முடியு சும்மாவு எப்பயு எல்லாமே எல்லாத்தியும் தூக்கி குடுத்துற மாட்டாங்க
உஹம் என்னத்த அச்சீவ் பண்ண சொல்றிய அவர் தான் பாவம் வேலை பார்த்து ஓடா தெஞ்சு போய்டுவாரு அது வேற அதை விட வேற என்னத்த அச்சுவ் பண்ணணும்
அவங்களாவது ஓடா தெய்யறாங்க நாங்க தரையா தெயறோமே சார் அதுக்கெல்லாம் என்ன பண்றது
உங்களுக்கு அவர் ஆறுதல் அவருக்கு நீங்க ஆறுதல்ல அப்படிதான் இருக்கணும் அப்படி மாத்தி மாத்தி இருந்தாதானே வண்டியவோட்ட பண்ண முடியும்
வேற என்ன பண்றது தலையில்த்தேன் வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான்
ஆஹ்
ஒரு வேலைய சொன்னா ஒரு தடவ யில்லே வேலை செஞ்சிடணும் அத பத்து தடவா சொல்லி செய்யறதுக்கு அந்த வேலை செய்யாமலே இருக்கலாமே
ஓ உம்
உம்
என்ன அப்படி வெறிய ஏத்த சொல் சின்ன சின்ன வேலையா சொல்லி இருப்பீங்க பெரிய பெரிய வேலை சொன்னீங்கன்னா பெரிய பெரிய வேலைய கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்
சார் சின்ன வேலையவே பார்க்க முடியலேன்னா பெரிய வேலையெல்லாம் எப்படி சார் பாப்பாங்க நீங்க
சின்ன வேலையான பார்க்க மாட்டாங்க பெரிய வேலைய டக்கு டக்குன்னு பாத்துருவாங்க எங்க வீட்டுலல்லாம் கேட்டீங்கன்னா இப்ப ஆஹ் சின்ன சின்ன வேலை சொல்லுவாங்க அவங்கல்லாம் அதல்லான் பாார்க்க மாட்டேன் ஆனா திடீனு ஒரு என்னைக்காவது பெரியவ சொல்லிப்பாங்க அந்த பெரிய வேலைய உட்கார்ந்து மங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு இதை பாக்குறீங்கனு கேட்பாங்க
ஆமா சார் சும்மா காக்கா புடிக்கிறதுக்காக எதாவது பண்ணி நீங்களா கூட
என்னத்த காக்கா போடு உம் பயங்கரமா டோஸ் தான் வாங்கி இருக்கேன்
தெரியுது சார் நீங்க சொல்றதிலேயே தெரியுது
ல்ல
ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லா ஹெவி ஒர்க்கபாக்குறது அப்பப்ப அவங்க குடுக்குற சின்ன சின்ன டாஸ்க்கே நீங்க பண்ணிட்டு போலாமே சார்
சின்ன சின்ன டாஸ்க்க பண்றது நேரம் தான் எங்க சின்ன சின்ன டாஸ்க சேர்த்தாலே அதே ஒரு ரெண்டு நாள் டாஸ்க் ஆயிடுது அது ஆஹ் அதே ரெண்டு நாள் தான் வந்துரும்
அப்படி ஒண்ணும் இன்னைக்குல்லாம் எந்த டாஸ்க் நீங்க பண்ணிருக்க மாதிரி தெரியலையே சிஸ்டர் இன்னைக்கு என்ன பண்ணீங்க
ஆனா காலைல எழுந்து எப்போவும் போல சோறு வடிச்சறேங்க கால எழுந்திரிக்கிறதே பெரிய டாஸ்க் இருக்கு
சோரே நீங்க வடிச்சிருவீங்களா இப்ப உங்க ஒயஃப் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களா
அவங்க குழம்பு கொஞ்சம் வச்சருவாங்க கால எழுந்திரிச்சு கிளாஸ் போயடுவாங்க கிளாஸ் போயிட்டு வந்து குழம்பு வைக்கணும்
என்ன கிளாஸ் போபோறாங்க
அவங்க யோகா கிளாஸ் போயிட்டு இருக்காங்க
கே ஓகே பயங்கரஸ் ஸ்லிம்மா இருப்பாங்களோ
சிலிம்மா ஆறுதா போயிட்டு இருக்காங்க
கொழுக்கு முழுக்குனு இருப்பாங்கன்னு சொல்லுங்க
ம் கொஞ்ச பப்ளியா இருப்பாங்க
ஓப்லி ஒப்பி ஓட பேஸ் பண்டாஸ்தர் நீங்கெ
ம் ஆமா ஆ அவார்டு எதுவு குடுக்க போரியலான்ன
சேரி ஓகே சேர்
சேரிங்க சேரி பாருங்க ம் பாருங்க எனக்
மியு ஓகே சார் உங்க வேலய பாருங்க பாய்
பாய்ங்க